இருக்கங்க நல்லா இருக்
அ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே இப்ப பொங்கல் ஃபங்க்ஷன் வர போது என்ன போய்ட்டு இருக்கு எப்டி இருக்கீங்க என்னன்ல்லா பிளான் பண்ணி வச்சியிருக்கீங்க
அ இப்பதா கால் பண்ணியிருக்கே ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கே எல்லா பொங்கல் ஃபங்க்ஷனு்கு கண்டிப்பா இங்க வந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி குடுக்கணும்னு சொல் ட்ட இப்பதா எல்லாரு இன்வைட் பண்ணிட்டு இருக்கே இன்னு கடைசி தம்பி ஒருத்த இருக்கா அவன கால் பண்ணி இன்வைட் பண்ணி முடிச்சுட்டா அவ்ளோதா அதுக்கப்பறோ அவ்ங்க வரம்போது அ அவங்க அவங்க ஊர்ல இருக்கிற திங்ஸ் எல்லா எடுத்துட்டு வருவாங்க எப்டியு போகி பொங்கல் அப்பயே வந்துருவாங்க அவங்க வீட்டுல காலைலே சாமி கும்புட்டு ஈவினிங் பக்கமா வந்துருவாங்க நாங்க வந்து ஈவி்னிங் வந்து போயி காட்ல போயி அ பொங்கல்லா வச் சு சாமி கும்புடுவோ அதுக்காக ஃபஸ்டு டேவே நாங்க கூப்ட்டுருவோ
ம் ம் ம்
ஆ நீங்க எல்லாத்தையு இன்வைட் பண்ணியாச்சா எதாவ்து
ஆ இங்க எங்க அண்ணனுக்குல்லா இன்வைட் பண்ணியாச்சு அவங்களா வெளியில இருக்காங்க அண்ண தம்பிலா வருவாங்க வந்துட்டு இப்ப லைக் நீங்க போகிக்கு வந்து காட்ல போயிட்டு நீங்க படைச்சி பண்ணுவீங்க இல்லையா நாங்களு அது மாரி இந்த வேப்பிலல்லா எடுத்து ட்டு போயிட்டு வச்சு படச்சி வ பண்ணுவோ அடுத்து என்ன பண்ணுவோனா வீட்ல இந்த பழைய பழைய திங்ஸ் எல்லா எடுத்து எறி ச்சுட்டு அதுக்கப்பறோ வந்து அதுக்கப்பறோ சாய்ங்காம் பொங்கல் டே வந்து வீட்ல பொங்கல் வைப்போ வீட்லருந்து சூரிய பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா அத வச்சுட்டு அது அதெல்லா வைப்போ அத வெ அது வந்து பயங்கரமா செலெப்ரேட் பண்ணுவோ எப்டின்னா கரும்புல்லா வாங்கி எல்லா ஃபுல்லா கட்டிட்டு பான புது பானல்லா எடுத்துட்டு வந்து புது ட்ரெஸ்லா போட்டுட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோ அதுக்கப்பறோ இந்த மாட்டுப்பொங்கல் இருக் குல்லையா மாட்டு பொங்கலுக்கு எல்லா வந்து மாடு ஆடெல்லா குளுப்பாட்டி ஜஸ்ட் அந்த வீட்டுக்கு அதுக்கான மாலைகள்ல்லா வாங்கிட்டு வந்து போட்டு அப்பறோ இந்த நம்மகிட்ட இருக்கிற வண்டி டிராக்டர்ஸ் அந்த மாரி இருக்குறதெல்லா இப்போ க கழுவி அதுக்கு அலங்காரம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு டைம் பண்றோ இல்லியா உழவர் திருநாள் சொல்லிட்டு ஏனா இது ங்கல்ன்றது வந்து பாரம்பரியமா நம்ம தமிழர் தமிழரோட பண்பாடு அது ஓகேங்ளா அ வேஷ்டி சேலல்லா உடுத்தி நல்லா நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமே இதுதா அப்டி க் அ கம்பேர் டு தீவாளி வந்து நம்ம இதுதா நல்லா செலப்ரேட் பண்ணுவோ அ நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருக்கு ஜஸ்ட்டு எல்லாருமே நல்லா கல கலப்பா சிரிப்போட ஒரு இப்ப அந்த மாரி இப்ப இந்த கருநாள் சொல்றாங்க இல்லையா கருநாள் அனைக்கு என்ன பண்ணுவோனா அ ஊர் ஃபுல்லா எல்லா மைக் போட்டு இந்த அ இ கும்மி அடிக்கிறது லைக் அந்த மாரி நெறைய ப்ரோக்ராம்ஸ்லா கண்டக்ட் பண்ணு சின்ன சின்ன பசங்க லாஸ்ட் டைம் கூடோ நெறைய நெறைய இந்த மியூசிக்கல் சேர்ஸ் அந்த சின்ன குழந்தைகள் அந்த பலூன் க கட்டி வெடிக்கிறது அப்பறோ வந்து பெரிய பெரிய பெரிய பெரிய க மேரேஜ் ஆனவங்களா அவ்ங்கவ்ங்க ஒய்ஃப் அ மடில தூக்கிட்டு நிக்கிறது எவ்ளோ நேரோ தூக்கிட்டு நிக்கறாங்களோ அ அவங்க யாரு கடைசியா விடாத வரைக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த மாரில்லா ஃபெஸ்ட்டு கப்புல் சொல்ட்டு அந்த மாரில்லா கடைசி டைம் நெறைய பிரைஸ் குடுத்தோ வந்து கடைஸ் அப்பறோ இந்த பசங்களுக்கெல்லா செங்கல்ல கைல புடிச்சிட்டு நிக்கறது யாரு லாங் டைம் புடிச்சிட்டு நிக்கிறாங்களோ அவங்களுக் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குடுத்தோ அது மாரி இந்த சாக்கு போட்டில்லா இருக்கு ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் இருக் ஒரு செங்கல் ஹேண்ஸ் ஹேண்ட வந்து ஸ்ட ஸ்ட்ரைட்டா நீட் டீ அந்த செங்கல புடிச்சிட்டு நிக்கணு ரொம்ப நேரோ பேலன்ஸ் பண்ண முடியாது அது பேலன்ஸ் பண்ற கடைசி வரைக்கு யார் பேலன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பஸ்ட் ப்ரைஸ் குடுத்தோ லைக் அந்த மாரில்லா நெறைய செய்ர அ அ வேற வந்து அப்புறம் இந்த அது அந்த ஒய்ஃப் அவங்கவுங்க தூக்கிட் நிக்கறது ஒரு சில பேருக்கு வந்து ஒய்ப் கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்களா நெறைய பேர் பேலன்ஸ் பண்ண முடியாது விட்டுருவாங்க யாரெல்லாம் ஸ்லிம்மா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சிட்டு நிற்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடுவாங்க பெஸ்ட் டு கப்புல் சொல்ட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் குடுப்போ லைக் அந்த மாரி நெறைய பங்க்ஷன்
அது மாரி தோத்தவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பா அவங்க வீட்ல போய் பூஜை நடக் கற மாரி நல்ல கேம்ஸ்
பயங்கரமான கேம்ந்தா வீட்ல போய் திட்டுவாங்க அது அவ்ங்க ஃபால்ட்டுங்க அது ஒண்ணு பண்ண முடியாது இல்ல அவங்க வெயிடிட்டா இருக்கறத அவரு என்ன பண்ணுவாரு சொல்லுங்க
சூப்பருங்க பொங்கல் நல்ல பொங்கல் மாரி அவங்களுக்கு பண்ணி குடுக்கறீங்க
கண்டிப்பா லாஸ்ட் டைம் அப்டி தா பண்ணோ அ ப்ரைஸ்லா குடுத்தோ பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட்டு கப்புல் ஆப் அவார்ட்டுன் சொல்ட்டு பிரைஸ்லா குடுத்தோ அதெல்லா அவங்க எதும் அந்த அளவு தப் பால்லா எடுத்துக்கமாட்டாங் ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் விளையாட்டு வந்து விளையாட்டோட விளையாட்டோட போயிட்ணு அது வாழ்க்கைல ஒன்னா அந்த மாறி சொல்லி தா நாங்க குடுத்துருக்கோ பட் யாரு கோச்சிக் கூடாது இப்ப இது வந்து ஜஸ்ட் விளையாட்டு தா வேற ஒன்னு கெடையாது ப்ரைஸ் வாங்கல நீங்க நீ பர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டே நா பர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல நா கடைசியா வந்துட்டேன் நா அந்த மாரி நொனைச்சிக்காதீங்க ஜஸ்ட் இது ஒரு நாளையோட விளையாட்டு அப்டின் சொல்லிட்டு விட்ருவோ அப்பறம் கடைசியா எழுது இதெல்லா முடிச்சுட்டு பா உரியடிக்கிறது பானை சொல்லுவாங்க இல்லையா அது அத அடிக்கிறதுக்கு அந்த பானையொல்லா கட்டிட்டு அ கடைசி வரைக்கு அடிச்சு அடிச்சு பார்த்தோ யாருமே அடிக்கல அதுக்கப்றஃ ஒரு சின்ன பையனை வந்து கண்ண கட்டி வுட்டு கண்ணக்கட்டில கண்ண கட்டாதே நீ போய் அட்றா அப்டி சொல்லியுச்சு ஏன்னா அது ரொம்ப டஃப்பா இந்த லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப உயரமா கட்டிட்டோ உயரமா கட்டும் போது அந்த பானைய யார் யாராலயு அடிக்க முடியல நானு ஒரு டைம் ட்ரை பண்ண பட் என்னாலியு அத நெருங்கி கிட்ட போவே முடியல அ அந் தளவுக்கு ரொம்ப டஃபான இதுவா இருந்துச்சி அதனால சின்ன கொழந்தையை விட்டு கடைசியா அடிச்சிடோ
ஒரு கயிறு மட்டு கட்டிருவீங்களா இல்ல அப்பப்ப அந்த டிவில
ஆஹ்ஹஹா அப்டி இல்ல கயிறு கயிற் கயிறு ல்லா கட்ட மாட்டோ ஜஸ்ட் ரெண்டு போஸ்ட்டு நட்டு நடுவுல கட்டிடுவோ
ம் ம் இப்ப டி வி ல ல்லா காட்றாங்கல்ல அ கீழ தூக்கி தூக்கி ஏ க்கற மாரில்லா இல்ல
ஆஹ்ஹஹா அதல்லா அதல்லா ஏத்துற மாரில்லா கெடையாது ஜஸ்ட் ஒரே எடத்துல ஸ்டென்டாற நிக்கு ரெண்டு போஸ்ட கட்டி சென்டரா தங்க விட்ட இவ இங்கிருந்து போறவ அடி ஒரு இருபது அடி டிஸ்ட் டன்ஸ்ல் ஒரு கோடு போட்டு கண்ணை கட்டி சுத்தி வுட்டுருவோ சுத்தி வுட்டு அவ சுத்தும் போதே அவ இங்யே அவ இங்யே மயங்கமாயி இப்டி சைட்ல போயிடுவா
ஆமா ஆமா பொசிஷன் அப்டியே மாறிடு
அன்னைக்கு ஆ பொசிஷன் அந்த சுத்தும் போது அவனுக்கு பொசிஷன் மாறு பட் நாங்க ஸ்டேண்டர்டா தா வச் கால் ஸ்டேண்டடா ஸ்ட்ரெயிட் இதுதா சொல்லுவா அவன் அவனோட ஜிம்சன் எப்டி இருக்கும்னா நம்மள கிராஸ்சா நிறுத்திடாங்கன்னு சொ ல்லி அவனே ஒரு போக்கோ டேரெக்க்ஷன் திரும்புவோ மேக்சிம் அந்த மாரி தா நெறைய நெறைய பேரு அவ்ட் ஆயி அப்டில்லா பொ ஆ பொங்கல்ல ன்றது வந்து ஆமா பொங்கல்ன்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷ் யம் எங்களுக்கு அது நல்லா செலப்ரேட் பண்ணுவோ பட் எங்களுக்கு வந்து நாங்க மிஸ் பண்றதுன்னு பாத்தா ஜல்லிக்கட்டு மிஸ் பண்றோ பட் எங்க ஏரியால இந்த ஜல்லிக்கட்டு கெடையாது நா இருந்தாலு நா வந்து விரும்பி விரும்பி பாப்பே பட் டிவில எல்லா பாப்பே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷ்யோ அது மாரி நா லாஸ்ட் சைம் ஒரு வெளில ஒரு யெடோ போம்போது ஜஸ்ட் ஒரு வேல விஷ்மா போம்போது அங்க நடந்துது நா போய்ட்டு ஆ பாக்கும்போது பட் நம்ம டிவில பாக்கும்போது அந்த அளவுக்கு சீரியஸா தெரியல பட் அந்த லைவ்ல போய்ட்டு பாக்கம்போது அந்த எடோ வந்து அந்த க்க அந்த அவங்ளோட சதையெல்லா கிழிக்கும்போது பாத்தா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆத்தரமா இருக்கு எப் யே இப்டிலா இப்டில்லா பண்றாங்களேண் நா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் நா ந நெஜமாலுமே பாத்த ஒரு விஷ்யம் ஜஸ்ட்டு அவனை அப்படியே அந்த தொடையில அப்படியே அந்த அந்த கொம்பு குத்தி கிழிச்சி இரு த்தோ அப்டி ச் அறுவாள் வெட்டு மாரி ஆய்டுச்சு இதெல்லா பாக்கம்போது இதெல்லா ஏ தேவையா ன்ற ஒரு தோணுது பட் இருந்தாலு அது தமிழர் தமிழரோட பண்பாடு விட்டு குடுத்தாலும் அது அழிஞ்சு போய்டும் அந்த கலை அழிஞ்சு போய்டும் அந்த மாட்டோட வளர்ப்பு இருக்காது நாட்டு மாடு வளர்ப்பு இருக்காது அப்படின்ற மாறி ஒரு மாறி தோணுது பட் அது இந்தந்த அளவுக்கு சீரியஸா இருக்க கூடாது சேஃபா விளாடுற மாறி அது அதுக்கான
இல்ல அவங்க வந்து எப்டின்னா
ஆ இப்ப வந்து அவங்களுக் காய பட்டுச்சுன்னா அடுத் இந்த வருஷம் வந்து அவங்களோட பாடி பாடி வந்து நல்லா பில்ட் பண்ணிக்குவாங்கல்ல இன்னு நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க அந்த நாள் வரம்மோது இன்னு கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஏதாவது அந்த யெடத்துல மாட் டா ஃபுல்லா பாடி கவர் பண்ணிட்டு வந்துருவாங்கல்ல
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா பட் இருந்தாலும் பட் இருந்தாலும் ஆ அந்த ஒடம்பு போயிடுச்சுன்னா நாளைக்கு வராது இல்லையா ஒரு உயிர் இல்லையா அத னால நல்லா இது சேஃப்டி பிரிகாஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுனால என்னென்ன சேப்டியா அவங்ளுக்கு அந்தந்தட கிழிக்காத அளக்கு இப்ப க்ரிக்கெட் வெளாடும்போது நம்ம ஹெல்மெட் நீக்கப் போட்டு விளையாடுறோ இல்லையா அந்த மாரி அவங்களுக்குன்னு ஒரு சேப்டி எக்யூப்மெண்ட் குடுத்து தாங்கன்னா நல்லாருக்கு பெட்டரா இருக்கும் அவ்ங்ளுக்கு ஒண்னு ஆகாது அந்த மாட்டுக்கு ஒண்னு ஆகாது அலுக்கு சேஃபா இருக்கு அதுதா இப்ப ஒரு சில இடத்துல வந்து எனக்கு இன்னும் இன்னொன்னு நா பாத்தே அந்த சைட்ல கட்டிருக்க அந்த கயிர்லா வச்சு கட்டம்போது அதுல வந்து கேப் கேப் ப்பா இருக்கம்போது அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அது அவங்கள் முட்றதுன்ற பேர்ல அந்த அந்த கழியில வந்து கொம்ப விட்டு கொம்ப ஒடச்சிக்குது அத் ஆ அந்த மாரி இருக்க கூடாது
ம் மாட்டோட கொம்பு ஒடஞ்சதுனா
பட் அவங்க பண்றது ப்ரிப்பேர்டா கரெக்டா பண்ணாங்கன்னா நல்லாருக்கும்
ம் ப்ரிக்காஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணு
அதனால வந்து அவுங்க ஆமா இது வந்து இது கொண்டாடுபோது சேஃப்டியா கொண்டாடுனா தா நல்லாருக்கு நீங்க எப்டி இன்னு செலப்ரேட்பீங்க நீங்க ஏதாவு வேற ஏதாவுது டிப்ரண்டா கேம்ஸ் அந்த மாறில்லா ஏதாவுது பண்ணுவீங்ளா
கேம்ஸ் வந்து நா அவ்ளோக்கா கலந்துக்க மாட்டே நானே வந்து வெளியூர் போய் தா படி ச்ட்டு வரே ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்க ஏ ஏஜ் பீப்புள்ஸ் கிட்ட லா நா வந்து அவ்ளோக்கு மெர்ஜ் ஆனதே இல்ல சின்ன வயசு எல்கேஜில ருந்தே நா வெளிய போயே படிச்சுட்டு வந்துட்டு வந்துட்டே அதனால இங்க இருக் கோங்க யாருகிட்டயு அவ்ளோ மெர்ஜானதுல்லயா வருவே வேடிக்க பாப்பே என்க்ரேஜ் மட்டு பண்ணுவ கேம்ஸ் எல்லா இங்க வந்து சும்மா சிம்பிள் கேம்ஸ் தா இந்த லெமன் அன் ஸ்பூனு சோடா பாட்டில் அந்த அதுல வந்து தண்ணி ஃபுல் பண்றது அப்றோ ம் வேறென்ன வெளாடுவாங்க கொக்கோ வெளாடுவாங்க அப்றோ அதே சைடே வந்து பாய்ஸ் வந்து சண்ட போடுவாங்க ஏன்னா கேர்ள்ஸுக்கு மட்டு காம்படிஷன் வச்சுட்டு இருக்கீங்க பாய்ஸுக்கு ஏதாவுது ஒரு பிசிக்கல் கேம் வெக்கலால்ல அப்டின்ட்டு அப்ரோ அவுங்க ஒரு சைடு வந்து
ம்
சண்ட போட்றத்துக்குன்னே வெளயாடுவாங்க ஃபுட்பால் மாரி வெளயாடுவாங்க அப்ரோ அதுவு சேரி அப்டியே வெளான்டுட்ருக்கு போதே அது ஒரு காம்படிஷனா எடுத்துக்குவாங்க அந்த ஹோஷ் பண்றவங்க வந்து இவா ஜெய்க்றா அவே ஜெய்க் றா அவே அடிக்கிறா பாரு இவே அடிக்கிறா பாருனு அப்டி டைவர்ட் பண்ணிருவாங்க எந்த சண்டையு வரக்கூடாதுன்றதுக்காக அதயு ஒரு கேமா கன்சிடர் பண்ணி பண்ணிருவாங்க
ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்
ஆ சரி ஓகே நீங்ளு போய் எல்லோரயு இன்வைட் பண்ணுங்க நானு போய் இன்வைட் பண்ணிட்டு மறுபடியு பேச்லா
ஓகே ஓகே ஓகே கண்டிப்பாங்க கண்டிப்பாங் ஓகே
ஆ ம் தேங்க்யூ பாய் ப் ப்